அம் ப்ரோ வணக்கம் ப்ரோ
வணக்கம் என்ன பண்றீங்க நல்லாருக்கீங்களா
இருக்கீங் ப்ரோ நீங்க நல்லாருக்கீங்கா
நல்லாருக்கே
ஓகே ஓகேங் ப்ரோ
சாப்ட்டீங்களா
சாப்ட்டாச்சு நீங்க
ம் சாப்ட்டே சாப்ட்டே
ஆகே ஓகேங்க ப்ரோ நான்ணா கால்ல சப்பாத்தி நீங்க என்ன சாப்ட்டீங்க இட்லி ஓ ஓகே
ம்
ஓகே உங்களுக்கு டிராவல் பண்ண புடிக்குமா
ஆ அதெல்லா ரொம்ப புடிக்கு
ஆக்கே சோ என்னென்ன பிளேஸ் போயிருக் இகீங்க என்னன்ன பாத்துருக்கீங்க
நா வந்து பேங்களூரு ரெண் டைம் போயிருக்கே அப்பறோ கொடைக்கானல் ஊட் டி கேரளா ரெண்டைம் போயிருக்கே எங்க உமாயி திரிச்சந்தூர்
ம்
அதலாம் போயிருக்கே
ஓகே ஓகே
ம்
என்னன் விஷயம் புதுசா பாத்தீங்க ஏதாவது
எல்லாமே புதுசுதா
ஓகே
பெங்களூர்ல எப்பவுமே டிஃப்ரெண்டா தா இருக்கு
ம்
கொஞ்ச அங்க நார்த் இண்டியன் ஃபுட்ஸ்ல்லா வந்து அங்க கெடைக்கு
ம்
பாவ் பஜி அந்த மாரி ஸ்வீட்சே ஆமல்லா இருக்கு கேரளால வந் து பீப்ல கொஞ்ச பேமஷு
ஓகே
ம் பீஃப் கொஞ்ச ஆ நல்லா ஃபேமஸா நல்லாருக்கு அங்க அப்றம் பொரொட்டா நல்லாருக்கு ஃபேமஸ் மார்னிங்கு செரி இ ஈவினிங்கு செரி மதியமு செரி மூனு வேலயு பிரியாணி ஆ பொரோட்டா இருக்கங்க
ம்
ம் நீங்கென்ன பண்றீங்க
அ அ நா வீட்லதா இருக்க சோ எனக்கு ட்ராவல்னா ரொம்போ புடிக்கு
ஓ நீங்க எங்க போயிருக்கீங்க
அ நா இப்போ ரீசெண்டா போனது வந்து பாண்டிச்சேரி கேரளா போனோ
ஓகே கே பாண்டிச்சேரி போய் எப்ப போனீங்க
பாண்டிச்சேரி இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக்
ஓகே ஓகே கேர்ளா
கேரளா வந்துட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி போன
ஓகே மேமந்த் போனீங்ளா மேமந்த்க் முன்னாடி போனீங்ளா
ஆ மே மந்த்தா ஏப்ரல் ஏப்ரல்ல போனோ
அ அ ஓக்கே ஓகே
ம் நல்லா இர்ந்தது கேரளா இயற்கையாவே ஒரு நல்ல எடந்தா கேர்ளாலந்து கொச்சின் போனோ
அப்றோ
ஆ அதுக்கப்ற வந்துட்டு இது ஆலப்புழா
ஓகே ஓகே ஆலப்புழால வந்து இப்போ போட்டவுஸ் எத்தீங்களா இல்ல நைட் ஸ்டே பண்ணீங்ளா
இல்லில்ல நைட் ஸ்டேலா இல்ல
ஓகே நாமல போட்டெத்து ஓகே ஓகே எப்டி ஏத்தி எங்க கூட்டு போனாங்க போட்ல
ப்பை நம்பள மாரி லோக்கல் சின்ன சின்ன ஊருங்களா இருக்கு இல்லங்ளா வில்லேஜ்ஜு சைட்ல சோ அந்த மாரி அந்த போட் வாட்டர்லி மீன் அங்கது வாட்டர் அந்த இ லேக் மாரி இருக்கு அந்த லேக்க சுத்தி ஒரு சின்ன சின் னு கிராமங்கள்ருக்கு சோ அந்த கிராமத்துல எப்டிலா இருக்காங்கங்கறத போய் காம்ச்சாங்க இன்னொனு நம்ப சும்மாத் கடைக்கு போக கூட அ சைக்கிளு வண்டி எடுத்துட் போற மாரி ஆஸ்யூஷ்வல் படத்துல எப்டி காமிக்கிறாங்ளோ ஒரு சின்ன எடத்துக்கு ஒரு எடத்துலர்ந்து ஒரு எட்த்துக்கு போனா அவுங்க போட்ல போறதெல்லா லைவாவே அங்க போய் பாத்தோ எல்லாரு வீட்லிமே இப்ப நம் நம்ப ஊர்ல எப்டி வண்டி பைக்கு கார் வந்துட்டு ரொம்ப ஒரு தேவையான விஷ்யமாக்குற மாரி அவுங்க வீ அவுங்ளே எல்லார் வீட்லியு ஒவ்வொரு போட்ருக்குங்ளா குட்டி போட்டு மாரி
ஓகே ஓகே அதுல
அந்தப்பா
ஆமா
அந்த மாரி அத யூஸ் பண்ணிதா ஒரு எடத்துக்கு இந்து இன்னொரு எடத்துக்கு போவாங்ளா
ஓ
சோ அவங்க நெறையா அந்த ஊருக்காரங்ளேங்கிறதுனால ஆ ஃபுட்டு நல்லாருந்தது ஆ அப்ற அந்த எதோ பொளிச்ச மீனுன் சொல்லி பொளி ச்ச மீனுன் சொல்ட்டு ஒன்னு குட்த்தாங்க ம் அங்க அந்த போட் வாட்டர் போயிட்ருக்கும் போதே சைட்ல்யே குட்டி குட்டி ரெஸ்டாரண் மார்லா அங்க சைட்லே வெச்சிருந்தாங்க குட் டி ஹோட்டலு ரெஸ்டாரண்ட்டு அப்றோ இந்த ரோட்டு கட மாரி கல்மீன் போ ட்டுத்தர மாரி சோ அந்த மாரில்லா அதுல வெச்சிந்தாங்க
ஓகே ஓகே
ம் சோ அப்போ அதெல்லா பாக்குபோது நல்லாந்தது ஃபுட்டுமே நல்லாந்தது இன்னொன்னு அக் ரிகல்ச்சர் லேண்டுக்காகவே அவுங்க ஒரு ஏரியாவே அப்டியே விட்டுட்டாங்க அது ஃபுல்லா நம்ப பாக்லா
இப்ப அங்க வந்து நம்ம மாரி விவசாயலா பண்றாங்ளா
அ விவசாய விவசாய பண்றதுக்குனே அ இப்ப நம்ப வீட்னா வீடு பக்கத்துலயே வந்து தோட்ட மாரி வெச்சி அதுல நெல்லுலா பயிர் போடுவோ இல்லைங்ளா ஆனா அவுங்க அப்டி இல்ல அந்த அரிசி பயிரிடுறதுகுனே ஒரு எவ்ளவோ பெரிய எடத்த அப்டியே விட்டுட்டாங்க அங்க மட்டு தா அரிசி பயிரிடுறாங்க இந்த லேண்டு ஃபுல்லா அரிஸ் திக்கி சோ அதுக்கப்றோ இந்த லேண்ட் வந்து இந்த வாலமரோ லா அங்க ரொம்ப ஃபேமஸ்ங்ள வாலமரோ அது தென்னமரோ சோ அந்த மாரி அவுங்க பார்ட்டிஷியன் பிரிச்சி வெச்சி பண்ணிருக்காங்க அந்த ஆலப்புலால
ஓ ஓகே ஓகே அங்க எப்டி இப்போ நம்மள சுத் தி வாட்டர்ஸ்தாருக்குமா தண்ணி தாருக்
அ உங்கள சுத்தி தண்ணிதாங் ப்ரோ ஒரு வீட்டுலந்து இன்னொரு வீட்டுக் போனுன்னா தா சும்மா நடந்து போறாங்க மத்தபடி அவுங்க வேற ஏதாவது ஆக்ஸஸ் பண்ணுவோ ஒரு ஹாஸ்பிட்டுல்க்கு போனு எதுனாலுமே ஒரு சின்ன போட்டு அவுங்க அவுங்க வீட் வீட்ல ஓனா இருக்கணுங்ளா அத வெச்சிதா அவுங்க ஃபிஷ்ஷு குளிக்க போறதுலந்து சில்ல அவுங்க செல்ஃப்பு யூஸ்க்கு எல்லாத்துக்குமே அவுங்க அது யூஸ் பண்ணிக்குவாங்ளா
அப்டிங்ளா
ம் ம் அது இல்லாம அங்கக்குறவங்களுக்கு அ அ
எத்தன நாள் ஸ்டே பண்ணிங்க அங்க
அங்க த்ரீ டேஸ்ருந்தோ
ஓகே ஓகே
ம்
ம் சொல்லுங்க சொல்லுங்க எதோ சொல்ல வந்தீங்க
அது அங்க வந்துட்டு இது இப்போ இந்த ஸ்விம்மிங் பூல்லா இருக்குல்லைங் அந்த மாரி கவுர்மண்டே வந்துட்டு அந் இந்த இது ட்ரைனிங் குடுக்குறாங்க லைக்க கடல் ரிலேட்டடா ஒக் பண்ற மாரி அங்கே நெறைய ஸ்போர்ட்ஸ்ல்லா ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஸ்போர்ட் ஸ்ல யாரு வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபாமராருக்காங்ளோ அவுங்கள வந்து இந்த மெரைனுக்கு படிக்க வெக்கிறாங்க இல்லைங்ளா அந்த மாரி ஸ் கீம்ல்ல அவுங்களே படிக்கவு வெக்கிறாங்க படிக்க வெச்சி இந்த மாரி பெரிய பெரிய கப்பல்ல வேல வாங்கி தருவாங் ங்ளா இன்னொனு ஸ்போர்டஸ் டிபார்ட்மெண்ட்லயு வேல வாங்கி தருவாங்களா பட் அங்கயே நம்ப பெர்ம்னென்டா சிக் ஸ் செவன் இயர்ஸ் அந்த ஒரு எடத்துலயே ஸ்பெண்ட் பண்ணுமா இன்னொனு என்னனா சின்ன வயசுலேயே போய் ஸ்போர்ட்ஸ் ல வின் ஆயிட்டோங்கள அவுங்களே டேக் கேர் பண்ணி ஃபுல் ஸ்டடீஸ்க்கே அவுங்களே எல்லாமே வின் பண்றாங்ளா அந்த மாரி சோ அந்த மாரி ஒர்க் ஒரு அ இதுவு அந்த இத ஒட்டியே இருந்தது அந்த லேக்க ஒட்டியே இதுக்குனே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசர்ங்ற மாரி ஒரு பிளேஸே குடுத்துர்ந்தாங்க
ஏங்க புதுசா
ஆ புதுசானா வேற
அந்த மாரியான விஸ்யோ பாத்திங்
ஆக்சுவலா அங்க எடந்தா நல்லாருந்தது ஃபுட்டு ஓகேவாருந்தத்
ஃபுட்டு என்ன மாரி ஃபுட்டு அங்க கெடைக்கு
அவுங்க அவுங்க கேரளா ரைஸ் தா ப்ரோ பண்றாங்க கேரளா ரைஸ்ஸூ
அந்த குண்டு குண்டாருக்குமே அந்த ரைசா
அ குண்டு குண்டாருக்கு பட் நல்லாருக்கு டேஸ்ட்டாருக்கு வெறு ரைஸா சாப்ட்டாவே டேஸ்ட் இருக்கு ம் சோ அந்த ஃபுட்டு நல்லாருந்தது அப்றோ அவுங்க எல்லாத்துக்குமே அவுங்க யூஸ் பண்றது மோஸ்ட்லி இந்த தேங்காவ யூஸ் பண்ணியேதா எல்லா டிஷ்ஷுமே சமச்சி வெச்சிருந்தாங்க ஆயில் யூஸ் பண்றது காமன் வே பட்டு தேங்காவ துருவி போட்டு தேங்காவ அரச்சி ஊத்தி அ சம்திங் எல்லாத்லிமே தேங்காதா இருந்து அ
ஓ ஓகே அது நல்லாருந்துச்சா இல்ல
ஆ எல்லாமே டிஃப்ரண்டா நல்லா இருந்தது
ஆ ஆ நீங்க காலேஜுல்லா முடிச்சிட்டீங்ளா
ஆ காலேஜு முடிச்சாச்சி
நீங்க என்ன பண்ணீங்க காலேஜ்ல
காலேஜுல அ மின் அப் போல என்ஜாய் பண்ண மார்லா எதுவுமே இ ல நீங்க சொல்லுங்க நீங்க ஏன்னா நறையா சுத்தி இருப்பீங்க பாத்ருப்பீங்க
படிச்சிங்னு கேட்ட
ஏம் படிச்சது வந்து எம் சி ஏ
எம் யூ ஜி
யூஜி பி பி சி ஏ
ஓ ஹோ சூப்பரு
ம் நீங்க எங் ப்ரோ எந்த காலேஜு ஆகே
ம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எம் பி ஏ போடப் போற
ஓகே ஓகே
ம் எம் சி ஏ எப்டி கரஸ்ல போட் பண்ணீங்ளா இல்ல ரெகுலரா போட் போனீங்ளா
ரெகுலர் ரெகுலர்
ஈசியா இருந்துச்சா
ம்
ஈசியா
ஈஸியா தா இருந்தது ஒ சிக்ஸ் இயர்ஸ் பேக் அப்படிங்கம் மோது அப்போ இருந்த சிலபஸ் வேற பட் இப்போ எல்லாமே வேற மாரிதான இருக்கு
ஆமா ஆமா ஃபஸ்லா அப்ப நீங்க இருக்கம்போது மேக்ஸ்லா இருந்ச்சா
புரியில
மேக்ஸ் மேக்ஸ்
ஆ மேக்ஸ் இருந்துது ரெண்டு செம்க்கு மேக்ஸ் வந்தது
ஓ ஓகே ஓகே உங்ளுக் மேக்ஸ்லா நல்லா வருமோ இலியோ
அப்புல்லா இல்ல மேக்ஸ் கொஞ்சொ எனக்கு வீக்கு தா பட் இருந்தாலு நா வோக் பண்ணிக்கிட்டே ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் மட்டு காலேஜ் போல இர் ரெகுலர்ல இருந்த அப்போ வீக்லி ஒரு டு ஆ டூ டைம்ஸ் அந்த மாரி மட்டு போயிட்டு போயிட்டு வருவ அதுக்கப்றமா ஃபைனலா எக்ஸ் சாமுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி தா ரெகுலரா அட்டன் பண்ண அது வரையு மெடிக்கல் சட்டிஃபிகேட் குடுத்துட்டு அப்
கே கே
அப்றோ ஜாப் ரிசைன் பண்ணதுக்கப்றொந்தா ரெகுலரா
எந்த காலேஜ்ல படிச்சீங்க எந்த காலேஜ் அது எங்க இருக்கு
ம் திருச்செங்கோடு சேலம்
திருச்செங்கோ ஓகே ஓகே
ம்
அது இன்ஜினேரிங் காலேஜா இல்ல ஆட்
இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்கு இருக்கு ஆட்ஸு இருக்கு
ஓ ஓகே ஓகே
ம்
ஆ
இல்ல இல்ல ஆ அது கோயேடு இன்ஜினியரிங் இது கோயேடு
ஓகே ஆட்ஸு
ஆட்ஸு வந்து விமென்ஸ் தா போல ம் ம்
ஓகே ஓகே இப்போ இப்போ என்ன பண்றீங்க உங்ளுக்கெல்லா மேரேஜ்லா ஆய்டுச்சா
ஆ
பாப்பாலா இருக்காங்களா
இல்ல இல்ல
எப்போ மேரேஜ் ஆச்சு இப்பதானா இல்ல ரொம்ப நாள் ஆச்சா
த்ரீ இயர்ஸ்
த்ரீ இயர்ஸா ஒகே ஓகே
ஆக்கே
பண்றாங்ளா இல்ல பிஸ்னஸ் பண்றாங்களா
அவுங்க ஜாபு
ஓகே ஓகே என்ன ஜாப் அவுங்ளு ஐ டி ஃபீல்டா
ம்
அப்போ லவ் மேரேஜோ
டெங் ப்ரோ
என்னது
இல்ல நீங்க என்ன பண்றீங்க இப்போ கரெண்ட்டா உங்க வீட்ல
கரெண்டா நா வீட்ல சும்மாதா இருக்கே இப்ப தா நேத்துதா வந்து அட்மிஷன் போட வந்தே காலேஜ் போனே
ஓகே
ம் இன்னு வந்து ஃபாம் ஃபில் பண்ணி குடுக்ல குடுக்கனு டூ டூ மந்த் டைம் குட்த்துருக்காங்க டூ மந்த்ல ஃபில்
ஓகேங் ப்ரோ சேரி மறுப்டி பாப்போ
ஓகே
பாய்ங் ப்ரோ ம்
ஆ